ஹலோ வணக்கம் வணக்கம் தோழி
நலமாருக்கற நீ அங்க நலமாருக்
ஆ நலமாருக் யிற்குறோம் தோழி
உம் வீட்ல யெப்டிருக்கறாங்க
யெல்லாருமே நல்லாருக்காங்க தோழி டாபிக்குள்ள போலாங்களா இன்னைக்கு யென்ன தலைப்பு தோழி
இன்னைக்கு வந்து ஆ சாப்பாடு எதாது ஒரு டிஷ்
ம் ஓகே தோ நன்றி தோழி ஆ என்ன என்ன வகயான உணவு எடுத்துக்லா
நீங்களே சொல்லுங்க
ஆ நா ஒரு இ இதுவரையிலு ஒரு ரெண்டு மூணு பேத்துட்ட பேசினப்ப பிரியாணி எடுத்துக்கிட்டாங்க அடுத்து மட்டன் சிக்கன் எல்லாமே எடுத்துட்டாங்க ஆ இன்னைக்கு தலை எல்லாமே உணவு பத்தி தா வருது ம் சாம்பாரு சாம்பாரே யு பத்தி பேசிட்டோ உங்களுக்கு தெரி தெரிந்த ஒரு உணவு வகைய சொல்லுங்க அப்டியே அதுலந்து நம்ம தொடர்ந்து பேசலா
எனக்கு தெரிஞ்ச வகை ம் கார கொழம்பு
ஆ ஓகே ஆ நன்றி தோழி ம் சொல்லுங்க
ஆ மொதல்ல வந்து எங்க வீட்ல எப்டி செய்ராங்களோ அந்த மாரி நா சொல்றே
ஆ சொல்லுங்க
எங்க வீட்ல வந்து வெங்காயம் ஒரு கிலோ வெங்காய வந்து நல்லா அக் ஆ பொடி பொடியா கட் பண்ணிடுவாங்க
ம் ம்
அப்ரோ வந்து ஆ அய யோ எவ்ளோ அளவு னா ஒரு ஒரு அஞ்சு சு வெங்காய பத்து வெங்காயம்
ம்
அப்ரோ வந்து தக்காளி அது கூட வெங்காயத்துக்கு ஒரு த்து வெங்காயோ போட்டோன்னா ஒரு இன்னு ரெண் டு தக்காளி எஸ்டா போட்டு பன்னெண்டு தக்காளி போட்டு அரைக்க அரைச்சிக்குணு
தியா
மொதல்ல வந்து வெங்காய வந்து கம்மியா போடணு தக்காளி தா அதிகமா போடணு
ஆ ம்
அதுக்கப்ரோ தேவையான அளவு கொத்தே மல்லி கருபெலலா எடுத்துக்குணு உங்களுக்கு எவ்ளோ தேவையோ அதிகமா குட போட்டுக்கலா கம்மியா குட போட்டுக்கலா அதுக்கப்புறோ வந்து கருஞ்சீரகம் இல்ல
ஆமா ஓ கருஞ்சீரகோ சமையல்ல ஓ
ஆமா ஏன்னா அது ஏன்னா அது வந்து தனி யாருமே சாப்ட மாட் அப்படிங்கறாங்க அதனால கொஞ்சோ இதுல சேர்த்துக்கிட்டு சேர்த்திக்கிட்டா சாப்டுவாங்க ம் அதுக்கப்புறோ வந்து ஆ இது இல்ல ஆ பச்ச மொளகா அது கூட போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கணு அதுக்கப்
ஒன்னா சித்து வணக்கிர்ணும் ம் செரிங்க தோழி
சத்து வ வ வச்சுக்கணு அதுக்கப்பறோ வந்து நல்ல எல்லாம் ரெட்டு கலர்ல ஆகணு வெங்காயம்
ம் ம்
அதுக்கப்பறோ நல்லா வத்தக்குனதுக்கு பிறகு அந்த அரைச்ச இருக்க தக்காளி வந்து போட்டுக்கணு
ம்
போட்டுக்கிட்டு நல்லா வதைக்கணு
ம்
அதுக்கப்பறோ ந நம்மளுக்கு வந்து எவ்வளோ அளவு வேணுமோ புளி அவ்வளவு கரிச்சு போட்டுக்கணு
ம்
அதுக்கப்புறோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ப்பு அது அதுக்கப்றோ மொளகா அதெல்லா உங்களுக்கு என்னென்ன வே என்ன மாதோ அது வேரு உங்களுக்கெதாது மசாலா ஆட் பண்ணா கூட ஆட் பண்ணிக்லா அதுக்கப்றோ மேல வந்து இந்த கருஞ்சீரகோ வந்து உறவெக் சரி தண்ணி இல்ல அது கொஞ்ச போட்ன்னு
ஓ செர் சரிஸ் ஓ இப்ப நாங்க வந்து ஆ காரக்கொழம்பு மாரி யே அ கத்திரிக்கா வச்சுக்குவோ தோழி ஃபஸ்ட்டு எண்ணெய ஊத்தி நல்லா கத்திரிக்காய கு கொஞ்ச சின்ன சின்னதா எடுத்து நடுவுல கீறிட்டு அந்த எண்ணெயில போட்டு வணக்கி எடுத்தர்னு அதுக்கப்ரோ கொஞ்சோ வெந்தயோ கடுகு ஜீரகம் போட் விட்டு தாளிச்ட்டு ஆ வெங்காயோ ஆ முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயோ யூஸ் பண்ணா நல்லது தோழி பெரிய வெங்காயத்த விட சின்ன வெங்காயோ முழுசாவே போடனு பெருசா
இது நல்லா டேஸ்ட்டா இருக்குல்ல
ஆமாங் தோழி அது சின்ன வெங்காயத்த நல்லா போட்டு வணக்கிட்டு அதுக்கப்றோ தக்காளி போட்டு வணக்கிட்
தக்காளி எவ்ளோ போடணு
தக்காளி கொஞ்சோ கம்மியாதாஸ் தோழி போட்னு ஏனா புளி கரசல் ஊத்ரோல அதனால இதுவு புளிப்பா இருக்கு கூடாது அதுவு புளிப் ப்பா இருக்கக் கூடாது அனால தக்காளி கொஞ்ச கம்மி பண்ணிட் ட்டு புளிய கொஞ்சோம்
ஆ முதல்ல ஊற வச்சுக்கணுமா புலி
ஆ புளிய முன்னாடி ஊறச்சிட்டீங்கன்னா கொஞ்சோ கரைச்சி ஊற்றுறக்கு கொஞ்சோ நல்லாயிருக்கூ நான் கொஞ்சோ அ சுடுதனண்ணிலயே போட்டேன்னா உடனே கரஞ்சிரு உங்களுக்கு ஆமா சுடுதண்ணிக் அ சுடுதண்ணி போட் டிங்கன்னா நல்லா ஊறிடு உடனே ஊறிடு உங்களுக்கு அப்பக்கே இது பண்ணி க்கலா ஆ கொஞ்சோ சுடுதண்ணில புளிய ஊற வச்சட்டோன்னுவச்சுகோங்களேன் கரைச்சிட்டு உடனே ஊத்திக்கலாம் நம்ம அ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வணக்கதுக்கப்புறோ ஆ எல்லாரும் இந்த மெழக தோழி நீங்க இப்ப சொன்னீங்ளா மொளகா தூள் மஞ் போடுறீங்கள்ள நா மிளகாத்தூள் போட மாட்டேன் அதுக்கு பதிலா சாம்பார் பொடி சக்தி சாம்பார் பொடி இருக்கு
அது போடுறோ அது போடலாமா அ காரோ ம்மா
செம்மையா உரப்பா இருக்கு கலரூ குடுக்கு அந்த சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுட்டு மேல மல்லி துளிர் ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ் சோ மஞ்சத்தூள் போட்டுக்கணு
ஆ மஞ்சத்தூள் எவ்ளோ ஒரு ஸ்பூன் போதுல்ல
ஸ்பூன் போது ஏனா இது காரக்கொழம்புன்றனால கொஞ்சோ சிவப்பா தானே இருக்கணு அதனால மஞ்சத்தூள் கொஞ்சோ போது போட்டு எல்லாத்தையு உப்பு கொஞ்சோ போட்டுக்கணு உப்ப போட்டு எல்லா நல்லா கிளறி விட்டறணு ஒரு ரெண்டு தறவ ரெண்டு ரெண்டு தறவ கிளறி விட்டுட்டு அப்புறம் புலி கரல் வெச்சிரு கொல்ல அத எடுத்து ஊத்திக்கணு
ஆ
த்திக்காவே ஊத்திக்கோங்க ஏனா கார கொழம்பு கொஞ்சோ திக்கா இருந்தா நல்லா இருக்கு தண்ணி மாரி இருக்க கூடாது ம் அது நல்லா கொதிக்கு ஒரு மாரி அந்த புளி கரைசலோட நல்லா எல்லா சேந்து ஒன்னா கரச்சு கொ இது கொ கொதிச்சிட்டுருக்கறப்ப இந்த கத் கத்திரிக்கா வந்து நம்ம எண்ணெய்ல போட்டு வறுத்து எடுத்துருக்கோல்ல
ஆ எவ் எவ்ளோ கலர் ஆகணு கத்திரிகா
கத்திரிக்கா ரெண்டு தடையு இந்த சைடு இந்த சைடு அப்படியே எண்ணெயிலயே போட்டு நீங்க பிரட்டினீங்கன்னா கொஞ்சோ வெந்தது உங்களுக்கு தெரியு தோல்வெந் கலர் மாறிடு அந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுத்து வெச்ரு ஆ எடுத்துருங்க ஆ எடுத்து ட்டு அதுக்கப்புறோ இப்போ கொழம்பு கொதிக்கைல நீங்க அந்த கத்திரிக்காய உள்ளேற போட் டு கொஞ் வெல்லோ இருக்கு பாத்கீங்ளா அ வெல்லோ கொஞ் ஜூண்டு மேல வந்து நீங்க கரச்சு கூட போட வேண்டா சும்மா
அது போட்டா இனிபாயிடுமே
பல்ல இந்த காரத்துக்கு அந்த இப்ப நம்ம கார கொழம்பு வெக்கிறோம் பாத்தீங்களா அதுக்கு இந்த இனி உப்பு வந்து கொஞ்ச வெல்லோ மட்டு நீங்க போட்டிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட் குடுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி சாப் நல்லா இருக்கு எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே புடிக்கு அது ஆமா கொஞ் கொஞ்சோ கொஞ்சமா ரொம்ப போடக் கூடாது வெல்லத்த இப்போ பாயசோ சொல்றாங்க அதுல கொஞ்சோடு உப்பு போடுங்க உங்களுக்கு வந்து சுவை கொஞ்சோ எடுத்து குடுக்கு சொல் அது மாரி இந்த காரத்துல கொஞ்சோண்டு இந்த வெல்லத்த நீங்க கலந்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு குடுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த கல்யாண வீட்டுல அந்த க கார கொழம்புலா வைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாரி உங்களுக்கு அந்த மெத்தட்ல நல்லா வரும் கெட்டியா ஆமா
ஓகே ஓகே எப்டி உங்களுக்கு தெரியு
எல்லா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க சொல்லிட்டு போறது தானே
நீங்க என்ன எனக்கு சொல்ற மாதிரி
ஆ கரெக்ட் அ உங்களுக்கு நா சொல்ற மாரி எனக்கு ஒருத்தவங்க சொல்றாங்கள அது மாரி அந்த மெத்தடு டரை பண்ண கண்டிப் பா ஷேர் பண்ணணு தோழி இதெல்லா வந்துட்டு சமையல்
இதெல்லா உங்க ஆமா இதெல்லா கண்டிப்பா முக்கிய தா சமையல் தா ரொம்ப முக்
ஆமா அது லேடிஸ்குண்டான ஒரு இதுதா ஜென்ஸும் சமைக்கிறாங்கதா நாங்க இல்லன் சொல்ல முக்கா சி பாத்தீங்கன்னா எங்க வீட்டுகார் சமைக்கிறது எனக்கு ரொம்ப புடிக்கும் அவரு தா எனக்கு சொல்லி குடுத் த்ததே இதெல்லா சமையலெல்லா அதனால வந்துட்டு ஆமா ஆமா
உம் பரவால்ல ஒரு நாள் நீங்க சமைக்கலன்னா கூட அவரு சமைப்பாரு
எல்லா நாலுமே அவங்கதா சமைப்பாங்க நா சமைக்க மாட் அவ்வளோவா எனக்கு தெரியாது ஆமா அதுக்கப்பறந்தா ஒர் னொன்னா கத்துக்கிட்டு இப்ப நா செஞ்சிகிட்டுருக்கே இப்ப அவர் இல்ல உம் ஆமா இப்ப நா செஞ்சுட்டு எல்லாமே நல்லா இருக்கு சாப்பாடு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க
ஆ கண்டிப்பா நா ட்ரை பண்ணி பாக்குறே வெல்லம் மட்டும் தான் ஆட் பண்ணணு அதான் கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்கு என்ன இது வெல்லுமா அப்டின்னு ஆனா நீங்க சொன்னீங் னே இருக்கும் ஏன்னா இந்த வெளில இருக் இருக்கற சமயோ சமையல்ல எல்லாம் தான் இருக்கூ இன்ன இது இதுவா இருக்கே அ மீன் மிட்டா அ
செய்யறதுல எல்லத்துலயும் மட்டனா இருக்கட்டுஅந்த பிரியாணியா இருக்கட்டு அது நாங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் நீங்க செய்யற மெத்தோடுக்கு எங்களுக்கு வரவே வராது பிரியாணி அது ஒரு டேஸ்ட்டா தா இருக்கூ அங்க செய்யும்போதே எங்களுக்கு இங்க எங்களுக்கு பின்னாடி வீட்டுக்காரவங்களே ஏதாவது செய்வாங்க இங்க எங்களுக்கு அந்த வாசத்த பாத்துட்டே நாங்க சாப்ட்ருவோ அவ்ளோ சமையா பண்ணுவாங்க பாத்துக்கோ வாச அவ்ளோ தூக்கலா இருக்கூ நாங்களும் அப்டி தான் பண்ணுறோ அது எங்களுக்கு வரமாட்டேங்கது அது உங்களுக்கு உண்டான ஒரு ட் னு சீக்ரெடன்னு நாங்க நனச்சுப்போ
ஆமா நீங்க என்ன தெரியுமா நல்லா சமப்பீங்க உங்க கு ஆமா நீங்கல்லாம் வந்து இந்த மாரி மீன் கொழம் பே சாம்பாரு ரசம் இந்த மாரி ஐட்டம் எல்லாம் நீங்க
கண்டிப்பா கண்டிப் ப்பா கண்டிப்பா ஆம்மா ஆமா ம் சாம்பார் நல்லாப் பண்ணுவோ ரசமும் நல்லா பண்ணுவோ எது செஞ்சாலும் வீட்டுல ஓகேதான் ஒரு முட்டை கிரேவியா செஞ்சா கூட அதுவும் நல்லா இருக்குதான்
ஆமா நல்லா இருக் க்கு நீங்க வந நாங்க இன்ல இதுல பாப்போன்னா நீங்க அதுல பாப்பீங்க
கண்டிப்பா தோழி கண்டிப்பா ம் ஆமா வேற சொல்லுங்க தோழி
அவ்ளுதா அந்த வெள்ளம் போட்டுது அதுக் கப்பறோ
அவ்வளதான் இறக்கிறணும் அதுதான் கடைசிட்டுப்பு நா கொதிக்கலா வேண்டா அந்த ஹீட் ட்லயே அது கரைஞ்சிடு
ம்
அதனால அது நல்லா இருக்கூ நீங்க கிளறு லைட்டா அந்த கத்திரிக்காவும் உடஞ்சுராம கத்திரிக்காவு ரொம்ப ஏன்னா ஏற்கனவே நம்ம எண்ணெயில போட்டு வேக வச்சுட்டோ இதுல ஒரு கொதியிலதா நம்ம எடுக்கிறோ அதனால முழுசாவே கத்திரிக்காவு இருக்கு அதனால லைட்டா பெரட்டி நீங்க ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கு
அப்படியா ஆமா நா கண்டிப்பா பண்ண நீங்களும் பிரியாணி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் வரும் நாங்க சமைக்கிற மாரி உங்களுக்கும் வரும் டரை பண்ணுங்க உம் சரி தோழி ஆ நன்றி வணக்கம்
னதுல்ல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு தோழி நன்றி ம்